ஹலோ என்னத்
இந்த சாப்புட் ட்ருக்குறே இப்பதா ஃபோன் பாத்தனி அப்ளே கூப்ட்ருந்தயா
அ நானு சன்னா கேவி வச்சன்னா செர் நீங்க சாப்புறீங்ளாயி கேக்கற் கூப்ட்ட அப்புற நீங்க ஃபோன் எடுக்லியா அப்றோ உங்க பையன் கேட்டாரு உங்க பையன்கே குடுத்துட்ட
செரி செரி அதா எப்புடி ஆமா எப்புடி சன்னாகிரேவி செய்ற அன்னைக்கே சொன்னே இல்ல எனக்கு மறந்து போச்சு சொல்லு
நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்ட்டு இந்த சக் த்தி மசாலா இருக்துல்ல அதுல வந்ட்டு சன்னா மசாலா ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க முப்பது ரூவான்னு நெனைக்கிறே சின்ன பேக்கெட்டு அதொன்னு வாங்கி வெச்சுக்கோங்க அது வேணு அப்புறோ வெள்ள கொண்டக்கட்ல இருக்குல்ல
ம்
அது வாங்கி வெச்சுக்கோங்க அத வந்ட்டு நீங்க இப்போ எப் ப்ரீ நீங்க நைட்டு தன சப்பாத்தி செய்வீங்க அப்போ மத்தியானோ ஊற போட்ருங்க ரொம்ப வேரூ ருன்னூ அப்பதா நல்லா ஊறூ நார்மலா ஊற போட்றது விட ஒரு ஒர் மண் நேர் ரெண்டு மண்நேரோ முன்னாடி போட்ருங்கத்த நீங்க நாலுமே இப்டி உறப் போடுவீங்கல்ல பருப்புல்லா
ஆமா சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்ருவே ம் சுண்டல் ஊறப்போடத்
அ சுண்டல் ஊற போட்ற மாரி ஆ ஊற போட்ற மாரி அந்த டைம் பாத்து ஊ ற போட்ருங்க போட்டுட்டு அப்புறோ ஊறிருமா நை தூரிருமா நைட்டு வந்ட்டு அத ஃபர்ஸ்ட்டு அத மட்டூ வெச் சேரு குக்கர்ல விசில் உட்ணு ஒரு அஞ்சு விசி விசில் ஆறு விசில் உட்டுக்கோங்க அப்பதா நல்லா கொஞ்சோ வெந்து வரூ நா போன டைம் அஞ்சு வித்ததுக்கே உங்க பையன் இனி வேகணுன் ந்த மாரி சொன்னாரு ஆறு விசில் உட்டுக்கோங்க ஆறு விசில் உட்டுட்டு அப்புடியே ஓபன் பண்ணக்கூடாது அந்த விசில் தூக்கி ஓப்பன் பண்ணனு கூடாது அது ஆறணு ஆறனதுக்கப்புறோ ஓப்பன் பண்ணா போதூ அப் இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா அதுக்கப்புறோ வன்ட்டு முன் முந்திரி வாங்கிக்கோங்க ஆ உங்களுக்கு பால் ஊத்துனா புடிக்காது அதனால நீங்க பால் ஊத்தாதீங்க நீங்க முந்திரி மட்டு வாங்கிக்கோங்க முந்திரி ஒரு பத்து ரூவாய்க்கு வாங்கிக்கோங்க அப்றோ என்ன பண்ணும்னா அந்த சுண்டல் வன்ட்டு விசி ல் போயிருக்குமா இப்ப அந்த சுண்டல் விசில் போன சுண்டல வன்ட்டு அ இப்போ ஒரு நூறு கிராம் போடுறீங்க அப்டின்னா எக்ஸாம்பில்கு சொல்றே நூறு கிராம் போடுறீங்கன்னா ஒரு இருவத்தஞ்சி கிராம் மின்ஸ் பாதில பாதி அந்த பங்க மட்டு எடுத்து ஒரு மிக்ஸில ஆட் பண்ணிக்கோங்க
சேரி
சீல ஆட் பண்ணிட்டு அதை வன்ட்டு அது அதுக்கப்புறோ முந்திரி போட்டு நல்லா அரைச்சிருங்க அதுலயே அந்த வெந்துட்துல்ல அந்த ஈரப்பதோ இருக்கனால நல்லா அரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அது சும்மா ஃபேன்ல வெச்சுட்டு அதுக்கப்புறோ அரைச்சிருங்க அரச்சிட்டீங்கன்னா அதுக்கப்பறோ அது நல்ல ஒரு பேஸ்ட் மாரி கெடச்சிருச்சா அத ஒரு ஓரமா வெச்சுக்கங்க நல்லா பேஸ்ட் மாரி இருக் ஹலோ
ஆ
கூட கொஞ்சோ ஊத்திக்கோங்க ஆனா நல்லா அது பேஸ்ட்டு மாரி இருக்கணு அப்புறோ என்ன பண்ணுன்னா வெங்காயத்த வந்துட்டு நா வெட்டுவேன்ல அந்த மாரி கிரேவிக் வெட்டு வென்ல கியூப் கியூபா ஆ குட்டி குட்டி கியூபாவே வெட்டுவேன்ல அந்த மாரி அந்த மாரி வெங்காயம் வன்ட்டு கொஞ்சோ நறைய போடணு ஏன்னா வெங்காயமு சுண்டலும் மட்டும்தா கிரேவிலயே இருக்கும் வெங்காயோ வன்ட்டு கொஞ்சோ சேத்தி போட்டுக்கோங்க எப்பயு போட்றத விட கொஞ்சோ சேத்தி போடுங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு இது தவா வெச்சுக்கோங்க தவால வன்ட்டு கடாயில வன்ட்டு ஆ எண்ண ஊத்தி ட்டு அதுல வன்ட்டு இந்த பிரியாணிக்கு போடுவோல்ல இந்த இது
எலையா
பிரியாணி எல பட்ட கிராம்பு ஏலக்கா இது எல்லாமே நா ஒன்னொன்னு தா போடுவே எனக்கு சும்மா கேஸ் லைட்டா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒன்னாதா போடுவேன் நீங்க ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க
சேர் செரி
ரெண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா அ அம் அது போட்டுட்டு அது எண்ணெய்யில கொஞ்சம் இதாயிறுமா போட்டுட்டு அதுக்கப்பறம் வந்துட்டு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோல்ல அந்த வெங்காயத்த ஃபுல்லா போட்டுருங்க வெங்காயம் வன்ட்டு கோல்டன் கலர்ல வரக்கூடாது அந்த கிளாஸ் கலர் வருன்னு சொல்லுவாங்கல்ல கண்ணாடி படத்துல இருக்குல்ல அந்த படோ வரும்போது ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டணு கோல்டன் கலர்ல வந்துச்சுன்னா அது வந்து இன்னி வணங்க வணங்க ரொம்ப சுருங்கிரு அனால அந்த கண்ணாடி பர வரும்போது வனக்னா போது அதுகப்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுகோங்க கொஞ்ச சேத்தி போட்டுகோங்க ஏன்னா நம்ம பூண்டல்லா தனியா போட மாட்டோ நீங்க இஞ்சிபோனு பேஸ் வீட் பிங்க அதா கொஞ்ச சேத்தி போட்டுக் கொஞ்ச சதல்லா அளவு தெரியு அதனால அது போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்ற வந்துட்டு தக்காளி போடணு தக்காளி போட்டுட்டு தக்காளியு சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க அப்பதா வந்து அது சாப்புடும் போது வாய்க்கி வராது அப்பதா அது நல்லாருக்கு வாய்க்கி வஞ்ச்சினா நல்லாருக்காது அதனால குட்டி குட்டியா வெட்டுக்கோங்க வெங்காயத்த விட குட்டி குட்டியா வெட்ணு வெட்டிட்டு அதுலியு போட்டு வணக்லா அது வனக் க்கும் போது அது சீக்கர வணங்கிரு நார்மலா நம்ம போட்டு வணத்குறதோட சீக்கிர வணங்கிரு வணங்னக்கப்பறோ இது போட்னு அஹ் சன்னா மசாலா ஆஹ் லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரொம்பல்லா வேண்டா உங்ளுக்கு வேணுன்னா இத்துனூன் போட்டுக்கோங்க நா போட மாட்ட சன்னா மசாலா சில்லி பவுட்ரு அதுக்கப்பறோ கரம் மசாலா கொஞ்சம் போடுவ நானு ஆஹ் இப்ப சன்னா மசாலா ஒரு ஸ்பூன் போடுறோன்னா சில்லி பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் போட்னு ஆஹ் கரம் மசாலா ஒரு அர ஸ்பூன் போட்ணு இப்போ நா என்னப் பண்ணுவேன்ன நா வெங்காயப் போடும் போதே பச்சை மொளகா போடுவ நீங்க மாமாக்கு பச்ச மொளகா போட்டா சேராது ல நீங்க வந்து பச்ச நீங்க அதனால இது போட்டுக்கோங்க சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க கொஞ்ச சேத்தி போட்டுக்கோங்க அப்புற போட்டு அதை நல்லா வணக்குங்க அந்த வெங்காய தக்காளியோட இந்த மசாலா நல்லா வணங்கினோனே அந்த அரச்சி வச்சிருக்கோல ஒரு பேஸ்ட்டு
ஆமா
ஆஹ் அத ஃபஸ்ட்டு கொட்டிருங்க அப்ப கொட்டும் போது அதுல லைட்டா ஈர பதோ இருக்கனால அடி புடிக்காது நல்லா அது மிக்ஸ் பண்ணி அந்த சுண்டலெடுத்து அப்டியே திருப்பி அத கொட்டுங்க தண்ணி இல்லாம அப்ப அந்த சுண்டல் வந்ட்டு அந்த தண்ணி இல்லாம அந்த மசாலாவோட நல்லா பைண்ட் ஆயிக்கு அப்ப நல்லா அப்டி ஒரு ரெண்டு நிம்ச வணக்கீட்டு திருப்பி தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மூடி வச்சுருங்க அ கொஞ்ச நேர அது கொதிக்கணு தொடிச்சு கொஞ்ச சுன்டி கிரேவி மாரி ஆகுணு அப்ப அதுக்கப்ற வந்து கொத்மல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நா வந்துட்டு கொஞ்ச பால் ஊத்துவ இல்ல வெண்ண போடுவ உங்களுக்கு வெண்ண போட்றது ஓகேனா வெண்ண போட்டுக்கோங்க வெண்ண போட்டீங்கனா கொஞ்ச ரிச்சனஸா இருக்கு நா பால் ஊத்துவ இல்லனா க்ரீம் ஊத்துவே எனக்கு அந்த டேஸ்ட்டு புடிக்கு நா சீஸிருந்தா கூட மேல தூவி சாப்புடுவ எனக்கு புடிக்கு அது நல்லாருக்கு ஹோட்டெல்ல எல்லா இருக்குல்ல அந்த மாரி இருக்கு அது அதனால நா அப்டி போட்சாப்டுவ உங்க பையனு இப்ப அதல்லா சாப்டுக்கறாறு
அவன் பழகிகிட்டா இப்போ மாமாக் புடிக்காது
போட்டாலுமே சாப்டுக் ஆ அது புடிக்காது ஸ்மெல்லு புடிக்கு எல்லாம் சாப்பிடறது குடிச்சிருச்சு பழகி சரி இப்ப அதைத்தான் சொல்றாரு இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு உங்க பையன் நான் தான் வெண்ணெ நீ எல்லாம் சாப்பற்றல நீ சிக்கன் மட்டன் சாப்புடு
அதா சொல்ற அவ வந்து உன்னோட டேஸ்ட்டுக்கு மாறிட்டா
ஆமா மாறிட்டாருன் இல்ல இப்ப அதான கடைக்கிது மூண வேள சப்பத்தி குடுத்து அவள பாவோ ஆனா இன்னிக்கி இப்ப நா கிரேவி வச்சத கம்மியாதா வச்ச இல்லனா உங்ளுக் சொன்னாலு குடுத்துருப்பேன்ல இது நல்ல கொதிக்கணு கொதிச்சு கொதிச்சு சுண்டணு அப்பதா அந்த உள்ள அந்த இதல்லா போகு சுண்டல் நல்லா இத ஆகு ஆனா நல்லாருக்கு டேஸ்டா கு வெங்காய் வண்ண சேறு தா முக்கிய இதுல வெங்காய ஓவரா வணக்கி கிங்கனா நல்லாருக் தது ஏனா அந்த கிரேவிலயே வந்ன்டு அந்த சுண்டலும் வெங்காயம் மட்டும்தான் எடுக்கு வரும்போது இப்போ ரெண்டு வெங் காய வருத் ஒரு ரெண்டு சுண்டல் வருதுனா வெங்காயோ ஒரு ஒரு வாய்க்கு வரு அப்பதா அந்த டேஸ்ட்டிருக்கு
ம் ம்
நா வந்ட்டு அன்னிக்கி எவ்வளோ ஒரு நால் வெங்காய போட்ருப்பே
நாலு வெங்காயம் போட்டி
ஒரு எரநூறு கிராம் சுண்டல் போட்ருப்பே நாலு வெங்காய போட்ருப்பே நாலு வெங்காய போட்டு ஒன்ற தத்தாளி தா போட்டே நானு எனக்கு அவ்ளோ புளிப்பு டேஸ் புடிக்காது
சேர் சேர் சேர்
ஒன்ற போடுவே இல்னா ரெண்டு போடுவே அந்த பால் ஊத்தல நான் இது செஞ்சப்போ பால் ஊத்துற மாரிந்தா ரெண்டு போட்டு ட்ட புளிப்புன்ட்டு கொஞ்ச் கம்மியாயிரு பால் ஊத்துறோல்ல பாலு வெண்ணெல்லா போடும்போ அந்த புளிப்பு கம்மியாயிரு இப்ப பால் ஊத்தாதுனால் நா ஒன்றதாம் போட்டே ரொம்ப புளிச்சா கிரேவி சாப்புட முடியா
ம்
நீங்க சன்னா கிரேவி செய்வீங்ளா நீங்க சன்னா கிரேவிஸ்
இல்லப்பா நா செஞ்சது இல்ல அத்தா உங்கட்ட ப்புடி செய்றதுன் கேட்டே மாமாட்ட சொன்னே சப்பாத்திகி ஒரு பேக்கெட் வாய்ன்ட்டு வந்துருங்க அரிச இவ செய்ற மார் நம் செஞ்சுக்லானு
அ
அதனாலதா உங்கட்ட எப்டு செய்றதுன் கேட்டே
சேர் சேரி அவ்வளகத்தி ஈசிதா ப்ப நா சொன்னதுதா உங்குளு பெருசாருக்கு நா ஏனா அது எப்டி எப்டி வணங்கணுன் நா சொன்னன் ல்ல அதுனால அது பெருசா இருக்கு இல்னா ஒண்ணுமே இல்ல வெறு இதெல்லா போட்டு வணக்கிட்டு அத அரச்சு ஊத்திட்டு இதய போட்டா வேலயே முடிஞ் அவ்ளதா சின்ன வேலதா
அத்தா அத்தா நீங் சொன்ன மாரி கொஞ்ச வெங்காய வணங்கறது மட்டுந்தா அதுல பாயிண்ட்டு மத்ததெலா கர ட்டா அப்டே நம்மளா சேத்துக்கறது தா ம்ஹு சேர் சேர் ஓ இட்லி இன்னிக்கு மாவு முடிஞ்சு அதனால கடைல வாங்கிட்டே
சேர் சேரி சேரி அப்புறொ ஒரு நேரொ வாங்கனதுனால என்னாவபோது
டிஞ்சு
இந்த சப்பாத்தி பெணையரிங்கில்ல அ ப்போவே என்ன பண்றீங்கனா கொஞ்சு முடிஞ்சா வந்துட்டு சுடு
அ அது எப்புவு சுடுதண்ணி ஊ தப்பப்
ஆ கொஞ்ச சுடுதண்ணி ஊத்தி பெசஞ்சிங்கனா அவ்வளோ தெரியாது கொஞ்ச நல்லா இருக்கு சுடுதண்ணி ஊத்திகோங்க கொஞ்ச சக்கர போட்டுகோங்க இப்போ மாவே புளிக்குதுல த்த வெறு வெள்ள மாவு இருக்குல்ல அது புளிக்குதுல அப்பவே லைட்டா சக்கர போட்டு லைட்டா தண்ணி ஊத்தி சுட்டோனா அவ்ளோ புளிப்பு தெரில
என்ன சொல்ற
சொன்னா சொன்னதுக்கப்றந்தா நா போட்டு அப்டி நா புளிச்சா சாப்ட மட்டேல்ல உங்களுக்கு தெரியும்ல அவ சொன்னா சொன்னதுக்கப்றோ நா இத்துனூன்டு போட்டு பாத்தே சேரி சக்கர தான அப்டினு சொல்லி போட்டு பாத்தே பாத்தா அவ்வளோ புளிப்பு தெரில அதே மாவுதா சுட்ட அதுக்கு முன்னாடி ரொம்ப புளிப்பா இருந்ச்சு அதுக்கப்றோ திரும்பி கொஞ்சோ சக் கர போட் டு சுட்டா அவ்ளோ புளிப்பு இல்ல நா ஒரு ஒரு ஸ்பூனே போட்ருப்ப த்த நா மாவு ஒரு நாப்பது ருவாய்க் வாங்னே ஒரு கிலோமாவு அதனால ஒரு ஸ்பூ
ஒரு கிலோ மாவு ஒரு ஸ்பூன் சக்
ஆ நா வந்து ட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்ட அதனால கொஞ்சோ புளிப்பாயிருச்சு நா அடுத்த நாள் தா யூஸ் பண்ணேனா அதனால
சரி பாப்பா ஆனா நானு முந்தா நேத்து அப்புடி தா பண்ணுனே ஆனா சக்கரை எல்லா போடல புளிப்பா இருக்கேன் சொல்லிட்டு கீழ போட்டே அ சரி இரு கட் பண்ணிக்கிற நீ அப்றோ கூப்புடு போற